வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
கேக்குதா நாப்
ஆ நா கே கேக்குதுங்க நா பேசுறது கேக்குதா
நீங்க பேசுறது ரொம்ப கம்மியா கேக்குதே
இப்ப கேக்குதுங்ளா அ சொல்லுங்க தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ அந்த ஆ ஆ ஆ அத் சமச்சிட்டோ தோழி வீ வீட்டு வேல எல்லா போயிட்ருக்கு நீங்க என்னா பண்ணிகிட்ரு
நானு இப்பதாங் தோழி ஆரம்பிச்சிருக்கே கொ கொழந்தைங்கள ஒரு த்தவங்களுக்கு ஸ்கூல் இருக்கு விட்டுட்டு வந்தே இனி அடுத்தடுத்து து வேலைகள ஆரம்பிக்கணு,
ஆ, இங்கயு அதேதா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இனிமேதா அடுத்த வேலையெல்லா ஆரம்பிக்கணு
சொல்லுங்க தோழி,
பு பேசுலா
என்ன தலைப்புனா? ஆ, பண்டிகைகள பத்தி பேச நல்லா
கண்டிப்பா தோழி ஒவ்வொரு பண்டிகையு ஒவ்வொரு சிறப் ப்புனு சொல்லுவாங்க ஒவ்வொரு பண்டிகை ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு ஊர்ல கொண்டாடுவாங்க கண்டிப்பா வந்து இப்போ தீபாவளின்னு எடுத்து தீபாவளின்னு எடுத்துக்கிட்டா வந்து ஒவ்வொரு வீட்லயு ஒவ்வொரு மாரி கொண்டாடுவாங்க சில பேர் கால வெள்ளண்ணே எழுந்துருச்சி சாமி கும்டுட்டு புது ட்ரெஸ் வெச்சுட்டு சாமி கும்டுட்டு அதுக்கப்பற போடுவாங்க பண்டிகைல இதெல்லாமே இப்ப பா பலகாரம் எல்லாமே சமைச்சு அதுக்கப்பற இது பண்ணி போடுவாங்க சாமி கும்டுட்டு அதுக்கப்பற செய்வாங்க நீங்க எப்டி செய்வீங்க
அத ஆ ஆமாங்க தோழி அதாவது பண்டிகைங்கிறத எடுத் த்தலே நம்ம முன்னோர்கள் சில விஷயங்கள்லா வந்து நமக்காக ஒரு விஷயத்த சொல்லி குடுத்துட்டும் அத விட்டுட்டு அத வந்து த்து நடம்முற படுத்துங்க அப்டிங்கிற மாரி சொல்லி குடுத்துட்டு போயிருக்காங்க அத நம்ம கண்டிப்பா எப் வாழ்நாள்ள நம்ம பண்ணணு அப்டிங்கறது என்னோட தாழ்மையான கருத் த்து அதே மாரி நம்ம பிள்ளைங்களுக்கு அத சொல்லிக் குடுக்குறதுலயும் நம்ம ல்லோட பெரிய கடமையு இருக் க்கு அந்த மாதிரி ம் ஏ கிருஷ்ண ஜெயந்தியா இருக்கட்டு விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டு ஒவ்வொன்னுக்கும் பாருங்க ஒருத் தனித்துவமான வந்து படையல் படைப் விநாயகர் சதுர்த்தினா அதொரு மாதிரி படைப்போ ஆ கொழுக்கட்ட ஆமாங்க கிருஷ்ண ஜெயந்தினா பால் சம்பந்தப்பட்டதுங்க எல்லா அந்த மாதிரி நெய்வேத்தியம் வைப்போம் ம் அப்ற ஓ ம் சொல்லுங்க
ம் அதே மாரி இப்ப பொங்கல்னு எடுத்துக்கிட்டா பொங்கலே வந்து நால் நாள் வரும் முதல்ல தமிழர் திருநாளாக இருக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுவோ சூரியனுக் படைச் ச்சு சாமி கும்பிட்டு அது எல்லாமே அது எல்லாமே ஒவ்வொரு சிறப் ப்பு அது எல்லாமே நம்ம எப்டி ப பண்டைய காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்டி கொண்டாட்னாங்களோ அதே மாதிரி ப்டியே நம்ம வந்து அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்தந்த மாதிரி எல்லா செய்யணு அப்படின்னு சொல்லி சொல்லி குடுத்து வளத்தா அவங்களு அத அப்டியே பாலோ நடைமுறைப்படுத்திகிட்டு வருவாங்க
ஆமாங்க தோழி அதாவதுங்க இப்போ எந்த ஒரு பண்டிகை நமக்கு வந்தா கூட நம்ம அத வந்து சந்தோஷமா அத வ வறவேக்கிறோ பார் திங்களா இந்துக்கள்ல தா அதிகமான பண்டிகையு இருக்கு ஆமா மத்த மதத்த சார்ந் அ கம்பேர் பண்ணயில இந்து சமயத்துல நெற தீயா இருக்கும் ஆடி மாசத்து த்துல நா ஒரு மாரி இப்ப கும்புடவு விநாயகர் சதுர்த்தி க்ருஷ்ணர் ஜந்தி ஆமாங்க ஆ ஆமாங்க தீபாளின்னா பாருங்க அந்தப் புது டிரஸ் எடுக் கிறது விதவிதமா பலகாரங்கள் செய்ய றது வாங்கறது பட்டாசுங்கள வெடி
க்குறது அதுதா பெரியதுதாமா அத நம்ம செஞ்சி முடிச்சி அத எல்லத்துக்கு குடுத்தாதா நமக்கு அப்டியே திருப்
கண்டிப்பாங்க ஆமா கண்டி ஆமா அத பகிர்றதுங்கிற ஒரு மனப்பான்ம பத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு நா நல்ல கொணமா நம்ம அந்த எடத்துல பா க்குறோ நீங்க சொன்ன மாரி பொங்கலுக்கு அப்டிதா நாள் நாள் ஒரு நாள் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு நன்றி சொல் றது உழவர்கள் வருஷம் பூர் அவுங்க இல்லைன்னா நம்மள் லா நல்ல சாப்பாடு சாப்ட முடியுமான்னா கெடையாது அவுங்களுக்கு நன்றி சொல்ற விதமா அப்பறோ மாடுங்களு அப்டிதா மாடு ங்களுக்கெல்லா வந்து தனியா ஒரு நாள் பொங்கல் வச் சி அவுங்கள அதுங்கள எல்லா குளிப்பாட்டி அதயு நம்ம கடவுள் ஸ்தானத் துல அதுக்குன் தனியா ஒரு நாள் கொண்டாடுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் தா வந்து இத வந்து ஒரு பாரம்பரியமா அத சிறப்பாப் செஞ்சிட்டுருக்காங்க ஆம்மா அதனால அதெல்லா நம்ம ஒருவ் அதுலவ் மறக்காம அந்த வி ஷ்யங்கள் எல்லா நம்ம செஞ்சோம்னாலே வு நம்ளுக்கு நம்ளுக்கு பாருங்ளவ் அது ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒர் விதமா இது பண்ணுவாங்க இந்த சித் த்துர ஒன்னான் தேதி பாருங்க வெயில் ஆரம் பிக்கு இப் இருந்து நீங்க பழங்கள் சாப் ப்புடன்னு அப் புடிங்கிற ஒரு ஏனா நம்ம மத்த நாள்ல நீங்க ஏதாவ் துரோ உணவு குடுத்தா நம்ம சாப்புட மாட் இப்புடி ஏதாவ்து சாமி பேரு கு சொல்லியோ இல்ல அந்த மாதிரி எத் தாவ்து சொன்னம்னா நா கண்டிப்பாங் ஆ அதனால அது அது ஒண்ணுக்குதா நம்ம பயப்பட்டு கட்டுப்படுவோ இல்லியா அதுனால அத சொல்லி அதுக்கு அந்த மார் நம் அத பின்பற்றதுனால நல்லாவே இருக்கு அதனால பண்டிஹை காலங்கள் வந்தாலே மனசுக்குள்ள ஒரு த்ரு மாரி ரொம்ப சந்தோஷ்
ஒரு மாரி புத்துணர்ச்சி ஒரு சந்தோஷம் ஆயிரும் ஆமா கண்டிப்பா இப்ப பண்டிகைனாதா எல்லாரு மே லீவு இருக்கும் எல்லாருமே வருவாங்க எல்லாரும் குடும்பமா உக்காந்து செய்யறதா இருக்கட்டும் குடும்பமா உக்காந்து சாமி கும்புரதா இருக்கட்டும் குடும்பமா சேந்து எல்லாமே செய்யறதா இருக்கட்டும் சோ அதெல்லாமே ரொம்ப சந்தோஷ் சும்மா இருக்வே ப்ப அந்த பண்டிக வருது எப்ப ஊருக்கு வர எப்ப நம்ம பாக் க்கலாம் பேசலாம் எல்லாம் ஒன்னா இருக்கலாம் பிள்ளைங்க எல்லாம் சேந்து வெள்ளாடுங்க அதெல்லா ஒரு
அந்த கூட்டத்துல பஸ்லிங்களா இருக்கட்டும் டரெயின்லிங்களா இருக்கட்டும் என்னதா நம்ம கூட்டத்துல வரோ கஷ் டமா தா இருந்தாலும் கூட இருந்தாலும் மெனக்கெட்டு நம்ம எ டுத்துட்டு வரோ பாத்தீங்களா அது அந்த ஒரு சந்தோஷத்துக்காக குடும்பத்தோட ஒன்னா இருக்கோ ஒன்னா சேரணும் அந் த ரெண்டு நாள் நம்ம நிம்மதியா அவ்ங்களோட வந்து செலவழிக்குணும் நல்லா சாப்டணும் அப் படிங்கற ஒரு இதுல இப்ப கஷ்டப்பட்டு வர்றாங்க பத் திங்களா அதனால வந்துட்டு அந்த பண்டி கைனோட ஆஹ் முக்கியத்துவம் நமக்கு அதுல இருந் து நமக்கு தெரியுது இல்லிங்களா
க எல்லாருமே வந்து இந்த பண்டிகையின காலத்துலதா பிள்ளைங்க எல்லாரையும் பாக்கணும் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் பாக்கணும்ன்ற ஆர்வத்துல அவ்ங்க காத்திருக்காங்க சோ அந்த டைம்ல வந்து நம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்பவே இது என்ன சொல்றது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலுமே வந்து அவங்கள பாக்கும்போது நம்ம வந்து கஷ்டப்பட்
ஆஹ் அத சொல்றங்க உம் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி அவ்ங்க செய்யற உணவு கள் எல்லாம் பாருங்களே அதுக் வந்து அவ்ங்க கிட்டத்தட்ட ஒரு பத் து நாளைக்கு முன்னாடியே அத ஆரம்பிச்சுருவாங்க இது இது இப்டி இப்டி செய்யணும் அதுக்காக வந்துட்டு இயற்கை முற யா நம்ம எப்டி அத ப அத வந்து அத கெட்டு போகாம ஒரு மாசத்துக்கு அப் நம்மளுக்கு ஊருக்கு வேற குடுத்து விடுவாங்க இது நீ பத்து நாள் வச்சு சாப்டுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் குடுங்க அப்டிங்கிற மாரி இதெல்லாம் வந்து உண்மையாலுமே நம்ம அத வந்து க ப பண்ணும்போ வாங்கறது
சந்தேகம்தா கண்டிப்பா அடுத்தடுத்த தலைமுறை இந்த மாரி இவ்ளோ மெனக்கட்டு இந்த மாரி பொறுமையா எல்லாம் செய்வாங்களான்றது வந்
ஆமா அதனால வந்துட்டு இப்ப அவ்ங்கெல்லாம் நமக் பாத் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாப்பிடவும் கொடுப்பாங்க நம்ம உனக்கு விழுஸ் எடுத்துட்டு போணும் ம் ஒரு பத்து நாளைக்கு எடுத்துட்டு போ பிள்ளைங்களுக்கு குடு அப்படிங்கிற ஒரு விஷயமல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது ஆரோக்
ஆமா முன்னெச்சரிக்கையா முன்னெச்சரிக்கையா இப்டி இப்டி செய்யணு இப்டிப்டி பண்ணணு இது வந்து இத்தன நாளைக்கு முன்னாடி பண்ணணு இது இ வந்து இந்த நாள் ஆரம்பிக்கணு இந்த நாள்ல பண்ணி முடிக்கணு இது இத்தன் நாள் நல்லா ருக்கும் சொல்லி எல்லாத்தைமே யோசிச்சு எல்லாத்தமே ஃப்ரி பிளாண்ட்டா எல்லாமே பண்ணி இது பண்ணி நமக்கு தருவாங்க சோ இப்ப உள்ளவங்கல்லாம் வந்து அ இவ்ளோதூரயோச்சது பண்ணுவாங்களான் தெரியாது இப்ப ல்லாமே ரெடிமேடா ரெடிமேடா எல்லா ஸ்வாங்க ஸ்வாங்க்றோமா குடுக்கறமோ போறமான்ற மாறி ஆய்ரிச்சு இப்போ ஆனா முன்னாடி அப்டி கெடையாது எல்லாம் னே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களு பா இதா இருக்கட்டும் அதிரசமா ருக்கட்டும் முறுக் கா இருக்கட்டும் வடையா இருக்கட்டும் பணியாரமா இரு அப்படி எல்லாமே தனித்தனியா செய்வாங்க ஸ்வீட்ல ஸ்வீட்ல ரெண்டு காலத்துல ரெண்டு ப இதா இருக்கட்டு வடையா இருக்கட்டு அப்புறம் லவாலட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒண்ணொன்னா செய்வாங்க இதுக்கு இவ்ளோ த் இவ்ளோ அளவு போடணு இவ்ளோ அளவு போடணு அப்டின்ற அந்த கை பக்குவொ இருக்
ஆமா ஆஹ் அவங்களுக்குதா அது வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கு அதே மாரி பாருங்க ஆயுத பூஜைக்கு அப்படித்தான் நம்ம தொழில் சம்பந்தப்பட்டது அப்புறோ அ இரும்பு சம்பந்தப்பட்டது வண்டிகள் வாக ணங்கள் அதுவ நம்ம ஆ நம்ம கூடயே யே நம்ம டெய்லி அதுல போறோ வற்றோ அந்த மாரி அந்த வருஷத்துக்கு அதுக்காக ஒரு நன்றி தெரிவிக்கிற மாறி அத நேனச்சு பாக்குற மாறி அதெல்லா ஃபுல்லா கழுவி எல்லா பண்ணி அதுக்கு பூஜ போட்றது அது ஒரு நாளு எல்லாமே எந்த விஷயத்தையுமே விட மாட்டாங்க தமிழர்கள் வந்து சாப்பாடா இருக்கட்டு டெய்லியும் உபயோகப்படுத்துற பொருளா இருக்கட்டும் கண்டிப்பாங்க ஆ படிப்பா இருக்கட்டூ எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நன்றி சொல்ற மாரியோ இல்ல ஆரம்பிக்கற மாரியோ வந்து எல்லா பண்டிகை மே இருக்கும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பி இருக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும் விரத இருந்து கணவர் கணவருக்காக வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லா வெரத இருந்து அந்த பூஜ அவுங்க வீட்டுல மட்டும் பண்றதுதில்லாம
எல்லாரையும் கூப்ட்டு
உம் குருப் ட்டு அவங்களுக்கு திருப்பி ஏதாவது கொடுக்குறது அந்த் அந்த நாள் பாருங்கள் இன்னுமே நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வரலட்சுமி பூஜ முந்தத் நாள்லேருந்து அது ஆனா அது ரொம்ப கடினங்க வேல செய்ய வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணணு சாமி இதெல்லாம் எடுத்து வக்கறதுக்குள்ள பெண்களுக்கு ரொம்ப அந்தட் டைம்ல வேலையாய்ருக் கு ஆனாலு இருந்தாலு வந்து சேரி தி நம்ம க கணவருக்காக ஒரு நாள் அப்டிங்கிறப்போ அது ஒரு மாரி சந்தோஷமாதா இருக்கு
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா அந்த மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒவ்வொரு அந்த விஷயத்துக்கு எடையில வந்து ஒவ்வொரு இது இருக்கு இப்போ அதெல்லாமே நம்ம பாரம்ப ரியமா நம்ம முன்னோர்கள் எப்டி இது பண்ணாங்களோ அதே மாரி நம்ம வழி வழியா நம்ம கொண்டுட்டு வந்தா இன்னு நல்லா இருக்கு
நல்லா இருக்கு இதே விநாயகர் சதுர்த்திக்கு பாருங்களா அதெல்லா பண்ணி முடிச்சுட்டு அந்த விநாயகர கரைக்கறதுக்கு ரெண்டு மூணாவது நாள் அஞ்சாவது நாள் போய் கரைப்பாங்க அது ஒரு பெரிய ஒரு ரு எல் எல்லா ஊர்வலமா போறது ஆமா திருவிழா மாரி சொன்ன மதுர ஆ பெரிய ஒரு திருவிழா மாரி பண்ணுவாங்க அந்த ஊர்வலமா போறது அத கரைக்கிறது அதுவே பாத்தீங்கனா ஒரு ஒரு வாரத்துக்கு விநாயகர் சதுர்த்தியே ஒரு வாரத்துக்கு கொண்டாடுற மாரி ஆயிடுச்சு இப்பல்லா அ, வ விநா அ அதே மாரி தெரிய அந்த நம்ம ஊர்ல இந்த ஆடி மாசோ பண்டிகையெல்லா போட்றாங்க பாருங்க அதெல்லா இன்னுமே சிறப் பா இருக்கு எங்க ஊர்லல்லா பாத்தீங்கன்னா பத்து நாளைக்கி அது அந்த மாசம் பூராவே ஆடி மாசம் பூராவுமே விசேஷமா இருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வாரத்துக்கு பாருங்க டெய்லியு ஒரு ஒரு விசேஷன்னு சொல்லிட்டு வெளில போ வேண்டிது உள்ள வீட் க்கு வர வேண்டியது இந்த மாதிரி ரொம்ப வந்து நேரம் போறதே தெரியாது
கண்டிப்பா கண்டிப்பா ம் அந்த மாரி வந்து ஒவ்வொரு பண்டிகைக்குமே ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு சோ அந்த இதத்தா இந்த இதுனா இதுதா இந்த இதுனா இது தா அப்டின்ற மாரி எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனியா ஒரு விதிமுறை வச் சி வழிமுறைய வச்சி அத வந்து வழி வழியா திட்ருக்காங்க
அவுங்க சும்மா சொல்லிருக்க மாட்டாங்க நம்ம பெரியவங்க அது எல்லாத்துக்குமே ஒரு காரணோ இருக்கு நமக்கு வந்து தெரிஞ்சது வெறு
ஆமா ம் கண்டிப்பா இன்னு நெறையா இருக்கு இன்னு வயசானவங்கிட்டல்லா இன்னு நம்ம பாட்டி தாத்தாட்டெல்லா கேட்டம்னா இன்னு நெறையா இருக்கு நமக்கு தெரிஞ்சது வந்து கொஞ்ச பாதி தா ஆ இன்னு இன்னு பா இன்னு அவ் அவங்களா இது பண்ணது எல்லாமே இன்னு நறையா இருக்கு
அவங்கோ சொல்லி தந்தது இதெல்லா வந்து நமக் முழுமையா இருந்திருந்த இன்னுமே ரொம்ப நம்ம சிறப் இந்த இந்த இது இவ்வளவு இது இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோங்கிறதா இருக்கு அவங்களோட வழிமுறைகள நம்ம ஒரு ஐம்பது சதவீதோ எப் எப்புமே நம்ம வாழ்க்யில நடமுறபடுத்தணு அப்டின்னு நினக் வக்கிறணுங்க அதனால இந்த மாரி பண்டிகையை பத்தி நம்ம எவ்ளோ வேணா பேசிட்டே இருக்கலா நாலு பூரவு பேசலா இப்படி கொண்டாடலா அப்படி கொண்டாடலா புது ட்ரெஸ் எடுக்கலாம் அப்டின்ட்டு அந்த மாரிங்க ஹ இந்த மாரி பண்டிகையை பத்தி உங்கக்கிட்ட பேசனதுலா ரொம் ரொ மகிழ்ச்சி இ இ நன்றி தோலிங்க நன்றி